நல்லா இருக்கீங்ளாங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க எங்க இந்த பக்கோ ஆளயே காணோங்க
நாங்க இப்போ உங்ளுக் தெரியுமா நா தெரியு நெனச்சே நா ரொம்ப நாள் பண்ணலியல்ல நாங்க வீடு கட்டிட்ரு க்ங்க
அப்டிங்ளா எனக்கு தெரியாதுங்க அதா இந்த பக்கோ ஆள் வரதே இல்லைங்ளோ
ஆமாங்க வீடு ஆளுகளுக்கலா டீ வச்சு குடுக்கணூ தண்ணி வுடணூ தண்ணிலா ரெடி பண்ணி குடுக்கணூ அப்றோ இந்த மண்ணு ஜல்லியெலா போட்ருக்காங்களங்க அதுக்கு பாதுகாப்பு அப்றோ நம்ம வீட்டு அதாது பேசி விட்டாலுமே நம்ம வந்து கூட இருந்தா தெனுங்க அவங்கல்லா நல்லா வேல செய்வாங்க
ஆமங்க ஆ ஆ சேரி சேரிங்க நா ஆள கானலயேன்னு பாத்தேங்க ஆமா வி வீடு கட்டுனாலே வேல சரியா இருக்குங்க காலைல எந்திருச்சு சமச்சு வச்சுட்டு அப்பற வரவி அவங்க வேலைக்கு வரதுக்குள்ள நம்ம போய் பாக்கணு அவ்ங்களுக்கு மணலு சிமெண்ட் ஆமாங்க முன்னலா மணல்ல கட்டுவாங்க இப்பபெல்லா மணலே இல்ல இந்த எம்சண்டு பீஸண்ட்லயே கட்டிறாங்க மணல்ல கட்ணுனா பாத்தீங்கனா வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாரி முன்னல்லா பாத்தீங்கனா செங்கல்ல கட்னாங்க இப்பல்லா வந்து பாத்தீங்கனா சிமெண்ட் செங்கல்லு ஹாலோ பிளாக் கல்லு இதுலதா வீடு கட்றாங்க ஆனா என்ன செங்கல்ல கட்ணுனா வந்து நல்லா வீடு தாங்குன் சொல்வாங்க அதே மாரி பேஸ் மட்டு போட்டுதானங்க கட்றீங்க
ஆமாங்க பேஸ் மட்ட போட்டு இந்த கம்பியெல்லா வச்சு இது பண்ணுவாங்கல்லங்க ஆர்சி வீடுதா கட்றங்க
ஆ
காங்க்ரெட் போட்டுதா இந்த கம்பியெல்ல வப்பாங்களங்க அந்த மாரி போட்டுதா பெல்ட் காங்க்ரெட் போட்டுதா கட் ட்ராங்க ரெண்டு மாடி கட்லானு இருக்கங்ளா அதனால ஸ்ட்ராங்கா அஸ்திவார போட்டு கருங்கல்லலா போட்டுங்க பண்ணிட்டுங்க அந்த பெல்ட் காங்க்ரெட் போட்டுதாங் கட்றாங்க இப்ப பாதி வேல முடுஞ்சிச்சுங்க உன்னுக் பாதி மேல கட்ற வேலதாங்க நடந்ட்டு இருக்கு என்னெங்க நாம ஒரு கணக்கு போட்டா அது டபுள் மடங்கா செலவாக மாட்டக்குதுங்க மனலிக் மணலே இல்லைங்க நீங்க சொன்ன மாரி மணல்ல கட்லங்க பழைய வீடு தா மணல்ல கட்டிருக் இப்போ இப்ப எம்சாண்டுதாங்க எம்சாண்டு பீசாண்டுதாங்க யூஸ் பண்ணி கட்றோ ஆனா வந்து இப்ப அதே நம்ம பட்ஜெட் தாண்டிடுச்சுங்க நாங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோ இன்னு வந்து டைல்ஸ்ல இருக்குங்க டைல்ஸ் தாங்க நாம செலக்ட் பண்றத பொறுத்த ரேட்டுக அப்ற இந்த கதவு ஜன்னல் கண்ணாடி இந்த அதாவது ஆடம்பரத்துக்கு நாம செலவு பண்றதாங்க ரொம்ப ஜாஸ்தி அந்த காலத்துல வீடு கட்னா ஓட்டு வீடு கட் வாங்க செவுரு வச்சு ஜன்னல் கதவு வப்பாங்க நார்மலா அதுக்கு பெயிண்டு அடிச்சு நீட்டா இருக்கு ஆனா இப்ப என்னுங்க புதுசு புதுசா அந்த சீலிங்குல டிசைனு ஹாலுக்கு ஒரு டைல்ஸு பெயிண்ட்டு அப்பற பி சமையல் ரூமுக்கு ஒரு மாரி டைல்ஸூ இதுலா ரொம் ரொம்ப ஜாஸ்திங்க இ ன்னு டைல்ஸ்லா ஒன்னு எடுக்கலீங்க ஒன்ன இந்த பூச்சு வேல தா நடந்துட்டு இருக்கு இன்னு மேல கட்டணு இப்பவே ரொம்ப ஜாஸ்திங்க அதுவு நம்ம இத சொன்னுடனே ஆளுகளு வரதில்ல அடிக்கொ ருக்கா லீவூ போட்டுக்கிறாங்க லீவ் போட்டா அப்பற லீவ் போட்டு வந்து வேல செஞ்சா மெதுவ்வா செய்றாங்க அவங்களுக்கு ஒரு ஆளே இருந்து நீங்க அத செய்ங்க நம்ம சும்மா சொல்றது க்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ஆ அதட்டி வேல வாங்கறக்கு நாங்க செய்வோ மழங்க எனக்கு அது பண்ணுது முடியலீங்க அதனாலதா வல்ல ஏதோ ஒரு காரண சொல்றாங்க ஆனா கல்யாணத்த பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன் ஒரு பழமொழி சொல்லுவாங்கலங்க கல்யண கூ ட சீக்கர பண்ணிலா மாட்டக்குதுங்க வீடு கட்டுறதாங்க நாங்க ரொம்ப நாளா வீடு கட்டணு கொஞ்சோ கொஞ்சமா சேத் தி வச்சிருந்தங்க வீடு கட்டுறது ரொம்ப ஆசை ஏன்னா வீடுங்கறதே நம்ம வந்து ரொம்ப ஆவு ஒரு கனவு மாதிரியு நம்ம இருக்கிற நம்ம வீடு தாங்க நமக்கு அமைதியா அதாவது என்ன சொல்றது உங்களுக்கு அத புரியுன் நெனைக்கிற பீலிங் நம்ம வீட்ல நம்ம நம்ம சொந்த வீட்ல நாம இருந்து எங்க சுத்திட்டு இருந்தாலு நம்ம வீட்ல வந்தாதா அப்பாடான் சிவனேன்னு உக்காருவோ வீட்ல அந்த வேல இருந் இந்த நம்ம நம்ம வீடுனா நம்ம இந்த பொருளல்லா இங்க வைக்கலா அப்டி அழகு பண்லா செடி வைக்கலா நம்மளுக்குன் சொந்தமானது ஒரு வீடுங்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கஷ்ட த்த எல்லா மறந்துடுவோ வீடு நம்மளுக்குன்னு வீடு இருக்குது நம்ளுக்கு சொந்தமானது அப்புற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு வீடுதாங்க உயிரு நம்மளுக்கு நம்ம ஒரு நம்ம எப்டியோ அதே மாரிதா நம்ம வீடூ அப்டிதா ஒரு ஃபீலிங் ஆகுது அதுக்காக தா கஷ்டப்பட்டு வீடு கட்டிட் இருக் உங்களுக்கு நீங்க வீடு கட்டிட்டீங்க மொதல்ல
இல்லங்க நாங்களு இப்பதா எட வாங்கி போட்ருக்கோ எங்கங்க எடத்துக்கே ஒரு அமௌண்ட் ஆய்ருச்சு அதுக்கப்புற இப்ப என்ன சொல்றாங்கன்னா எதோ கேரளாவுல வந்து லாக்செங்கல் இருக்குங்ளாமா அந்த செங்ககல் பாத்தீங்கன்னா அப்டியே வந்து வாங்குறவங்களே வந்து அடுக்கி குடுத் த்துருவாங்களா மூண் நாள்லயே அ எப்டின்னா ச் லா செங்ககல்ல அடிக்கி அடிக்கி அப்டியே லா க் போட்ருவாங்களாமா வீடு மாதிரி அது சரியாதுங்களாமா கீழ விழுகாதுங்களா ஆ அவங்க வீடு மாரி அடுக்கி குடுத்துட்டா நம்ம வந்து மேல பூசுறது மட்டு தாங்களா அப்டி இப்ப எப்ப ரொம்ப டெக்னாலஜி வளந்துருச்சுங்க கல்லு பாத்தீங்கனா செங்க கல் பாத்தீங்கன்னா சிமெண்ட்லயே இருக்கு இப்ப அது இல்லாம வந்து இப்ப அவச இப்ப வந்து அவசர அவசரமா கால இயங்கிக்கிட்டு இருக்கிறனால எல்லா எல்லாமே சடனா சீக்கிர முடிஞ்சரணு அப்ப எல்லா பாத் பாத்தீங்கன்னா ஒரு வீடு வீடு ஒரு பழமொழியே இருக்கு வீட கட்டிப்பாரு கல்யாணத்த பண்ணிப்பாருன் ஆ பொறுமையா இருந்தது இப்ப எல்லா பாத்தீங்கன்னா ஆறே மாசத்துல வீடு முடிஞ்சிருது எப்படின் பா த்திங்கன்னா ஹாலோ ப்ளாக் கல்லு இப்ப ஒரு ஒரு செங்கக்கல்ல வச்சு செவுறு ஏத்துறதுக்கு ஒர ஒரு செங்கக்கல் வைக்கிற எட த்துல மூணு செங்கக்கல் வைக்கிற மாதிரி ஹாலோ பிளாக் கல்லு அப்படி ஹாலோ பிளாக்கல் வைக்கிறதுனால பாத் தீங்கன்னா ஹாலோபிளாக்கல்ல கட்னா வச்சு கட்னாலுமே பாத்தீங்கன்னா தாங்குதான்னு கேட்டா தாங்குதுங்க பக்கத்துல ஆர் சி வீடு ரெண் கட்டியிருக்காங்க ஹாலோ பிளாக்கல்லுல தா ஆறு மாச த்துல வேல முடிஞ்சிருச்சி ஆ பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்க தா இருக்கு ஆ ஹாலோ பிளாக் கல்ல வச்சு கட்டிறாங்க இப்டி கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ள ஆறு மாச த்துல ஆறு மாச போயிருது அதுக்குள்ள வீடும் ரெடி பண்ணிறாங்க அதே மாரி மணலுக்கு பதிலா இப்ப எல்லா எம்சண்டு இதுங்கதா அதே மாரி முன்னேல்லா வந்து குழிப்பறிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பேது போ அது என்ன பொத பொதவடையா எதோ பேஸ் மட்ட ப உள்ள குழிப்பறிச்சி கல்லு செங் கருங்கல்லா கொ ட்டுவாங்க இல்லங்க அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா முன்னே எல்லா ஆளுங்கள வச்சு பறிச்சாங்க இப்ப எல்லா வந்து பாத்தீங்கன்னா புல்டோசர வச்சு ஜே சி பி ய வச் சி பறிச்சுக்கிறாங்க அப்ப ஆளுங்கள வச்சு பறிச்சோனா ஒரு வார ஆகு குழி எடுக்கிறது இதே ஜே சி பி ங்கும் போது ஒரு மண் நேரத்துல வேல முடிஞ்சிருது ஆதே அந்த இப்ப பரபரப் பண உலகத்துல எல்லாமே மிஷின் மூலியமா எல்லா அவ்ளோ சீக்கிரமா கட்டிறாங்க நாங்களு அதே மாரி பாத்தீங்கன்னா எட வெலயு இப்ப இருக்க இருக்க ஏறிக்கிட்டே போதுங்க எடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சென் ஒரு செண்டு எவ்வளவோ போகுது அதுனால எட இப்பதானேங்க வாங்கிருக்கு அ இன்ன ஒரு இப்பதைக்கி வந்து சிம்பிளா ஒரு சின்ன ரூம் மாரி கட்டிட்டோ அதுக்கப்புற தாங்க வீடு கட்டணு கட்டி முடிச்சுட்டுதா என்னன்னு பாக்கணு அதுக்குள்ள இப்ப இருக்க இருக்க வேற செங்கல்லு சிமெண்ட் வெலையெல்லா ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்ருக்குது இப்போ கொஞ்ச கொஞ்சமா வாங்கி வெச்சுட்டுதாங்க கொஞ்ச சேஃப்டியா அதுக்குனு ஒரு ரூம் எடுத்து வெச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க ஆ வீடு கட்ட ஆரம்பிக்கணு ஏனா இப்ப வெலையு அதிகமாய்ட்டேருக்கு அதனால வெல கம்மியா இருக்கலியே இந்த எம்சேண்டு கம்பி இரும்பு கம்பி ஆ எல்லா வாங்கி வெச்சரணுங்க வாங்கி வெச்சுட்டு தா கட்டணு உங்களுக் கு வேல முடிஞ்சிச்சிங்ளா
இல்லீங்க இப்பதா நாங்க கீழ் பில்டிங் கட்டியிருக்குங்க அது தண்ணி வுடுற வேல நடந்துட்ருக்கு நீங்க சொன்ன மாரி நாங்க வந்து செங்கல்தா வாங்கனுங்க மணலு வாங்கணு எம்சேண்டலதா க ட்றோ மணல் கொஞ்சோ வாங்கிங்க அ இது செங்கல் வெச்சு கட்டம் போது உள்ள கட்றக்கு மட்டு மணல் யூஸ் பண்ணிட்டோனா அம் ம அதாவது எம்சேண்டு இதெல்லா வெச்சு கட்னா நம்ம கால முட்டு இருக்கு ரொம்ப வருஷத்துக் இருக்கு வீடு இல்லங்க அதனால கொஞ்ச பாத்து பாத்துதா கட்டறங் செலவு வெச்ச ஆானாலு பரவாலினு பாத்து பாத்துதா கட்றங்க எங் மணல் கடைக்கவே இல்லீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துதா ரொம்ப வெல ஜாஸ்தி தா ரிஸ் க்கெடுத்துதா வாங்கணு அ செங்கலு மணலு வெச்சு கட்டிட்டுங்க மேல பூச்சி மட்டு எம்சேண்டு பி சேண்டு வெச்சு பூசிட்டோ அப்பற பாத்ரூம்க்கெல்லா கொஞ்ச கொஞ்ச ஆ இந்த எம்சேண்டு வெச்சுதா கட்டியிருக்கோ அப்பறம் மேல வந்து உங்களுக்கு இப்பதா கட் ட ஆரம்பிச்சிருக்கு கீழல தண்ணி வுட்டுட்ருக்காங்க பூசிட்ருக்காங்க மேல இப்போ மேலயூ வேல செஞ்சுட்ருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளேயு பூசிட்ருக் காங்க நாங்களு நீங்க சொன்ன மாரி மு ஆறு மாஸ்த்துக்குல்ல முடிக்கணு நெனச்சுதா கட்டிட்ருக்கோ எல்லா கட்டி முடிச்சு ஒயிட் வாஷ் பண்ணி நாங்க வந்து வீடு கிரகப் பிரவேசம் வந்து ஒரு ரெண்டு மாசோ கழிச்சு வெச்சிருக்கோங்க ஏனா அதுக்குதா டைம் அளவா இருக் கு எல்லா ஒண்ணு மேல கட்டி முடிச்சுட்டு